நீங்க
நா ஒரு டெலிவரி வரும் அதுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கன்டா
எப்ப டெலிவரி
அமேசான்ல திங்ஸ் போட்ருந்தே அந்த பார்சல் வரக்காக வெயிட்டிங் அவுட் ஃபார் டெலிவரி பின் வந்திருச்சி
ம்
செரி எப்பண்டா வரும் அப்டின் காத்துட்ருக்கே
கால் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்க அவுங்களே ஃபோன் பண்ணுவாங்க வந்துட்டு
பண்ணுவாங்கதா திடீர்னு நா தா ஒரு ஞாபக மருதி கேசு கொண்டு போய் ஃபோன எங்கயாச்சு வச்சு சைலன்ட்ல போட்டேன்னு வச்சுக்கோயேன் அவன் அடிச்சி அடிச்சி பாத்துட்டு போயிருவா
ம் அங்க எங்கயும் ஆபீஸ் பக்கத்துலய போய் வாங்கறதுக்கு ஃபிலிப்காட் ஆஃபிஸ் அமேசான் ஆஃபிஸ் அப்டி
இருக்கு பக்கத்துல நியர்பைல கொஞ்சம் தூரம் போணும் ஹப்பல்லா எங்க தினே எனக்கு தெரியாது
ம்
அதுனால அப்டியே வெயிட் பண்ணிட்ருக்கே எங்கயும் மறந்துற கூடாதே அப்டின்னு போன சைலன்ட்ல போடாம சேரி அப்டின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கே
மழ வரும் வெயிட் பண்ணுங்க
அமேசான்ல்லா கரெக்டா வந்துருதுடா அமேசான்லயும் ஒவ்வொரு டைம் இந்த மழ வரும்போது போட்டோன்னு வச்சுக்கோயேன் ரொம்ப டிலே பண்ணிறான் இல்ல அப்டின்னா ஒரு டைம் எனக்கு கேன்சலே ஆயிடுச்சு ஆனா வந்து எனக்கு ஷிப்பிங் ஆயிடு ச்சு நா வந்து ரிசீவ் பண்ண மாதிரி இதுல ஸ்டேட்டஸ் போட்டிருந்தானுங்க அதுக்கப்றோ நா கம்ப்ளைண்ட் பண்ணி காசு வேற பே பண்ணிட்டேன் நானு ஆன்லைன்ல வேற பே பண்டேன்
ரிடென் பண்ணாங்களா இல்யா
பண்ணாங்க கஸ்டமர் கேர புடிச்சு அவுங்ககிட்ட பேசி இது மாரி நா ரிசீவ் பண்ல எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து இப்டி இருக்குது நா வந்து ஆன்லைன் பேமெண்ட் தா பண்ணியிருந்தே அப்டின்னு சொல்லி அதுக்கப்றோ தா பண்ணது அதுல வந்து ஆப்ஷன் வந்துட்டு இந்த கஸ்டமர் கேர் அப்டின்னு சொல்லி சேட் பண்றக்கு ஆப்ஷன் இருக்கும் பாரு
ஆமா
அதுல போய் பண்ணதுக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்துரு அ இன்கன்வியன்ஸ் வந்துட்டு பண்ணதுக்கு சாரி அப் அப்டின்னுலா வந்து குடுத்துட்டு நாளைக்கு வந்துரும் நாளைக்கு வந்துரும்னு ஒரு மூணு நாலு நாள் ஆயிருச்சு வரவே இல்ல அதுக்கப்பறம் கஷ்டமர் கேர் காலே பண்ணி அதுக்கப்பறம் பேசி ரீபண்ட் வாங்கி அவங்க கேட்டிருந்த ஆப்சன் உங்களுக்கு வந்து நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவா இல்ல வந்து ரீபண்ட் வந்து கேன்சல் பண்ட்டு ரீபண்ட் பண்ணிருவான்னு கேட்டாங்க ரீபண்டே பண்ணிருங்க அப்டின்ட்டே
இன்னைக்குதான் மீஷோல ஆட்ரு போட்டு அம்மா ரிட்டன் பண்ண சொன்னாங்க அது எது துணியா ஆர்டர் போட்ருந்தாங்க இதோட மூணு நாள் டைம் ஆர்டர் போடுறாங்க பாக்காங்க கிளாத் எப்டிக்குதுன்ட்டு நல்லால்னா ரிட்டன் போட்ருதாங்க ஏனா அதுல ஒரு மாரி கிளாத்து காமிக்குது வரது ஒரு மாரிக்குது அது நல்லா ஷைனிங் கிளாத்தா இருக்குது இங்க வருது செட் அ வரும் நார்மலா இக்குது
நீங்க ரிவ்யூ பாத்து வாங்க வேண்டிதானடா
நானா ஆட்ரு போறன் அவங்களே ஆட்ரு போடுறாங்க ரிட்டன்னுகு மட்டும் எங்கட்ட கொடுக்கறாங்கா நா எனாப் பண்டோம்
அப்ப அவங்களுக்கு சொல்லி் கொடு ரிவ் யுவும் அந்த கீழ வந்துட்டு ரிவ்யோட போட்டோ வீடியோஸ் எல்லா போட்டிருப்பாங்க பாரு இல்ல அப்டின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப் எப்டி என்ன மெட்டீரியல்ன்னு சொல்லி அவங்களே கீழ வந்து இது பண்ணிருப்பாங்க இல்லனா அவங்க ஆர்டர் பண்ணும் போது நீ பாத்து அதுக்கப்பறம் ஆர்டர் பண்ணன்
ஒவ்வொன்னு நள்ளாகுது மீஷோல ஒன்னு செரி இல்ல
ம் மீஷோலயுமே இப்போ நான் ஆட்ரு பண்ணாலுமே அதுல டிலே ஆகுதுடா இல்ல எப்டின்னா ரொம்ப டிலே ஆகுதுதான் மீஷோ அமேசான் பிளிப்கார்ட்டோட எனக்கு இதுல ரொம்ப டிலே ஆகுதா மீஷோ ஆனா என்ன ஆகுதுன்னா சில டைம் மெலாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே கேன்சல் ஆயிடுது
எனக்லா இதுவரைக்கும் அப்டி ஆனதுல நான் போட்ருக்கே அதுல ரெண்டு மூணு டைம் போட்ருக்கே அப்பல்லாம் வந்து கேன்சல் ஆய்ருக்கு செரி அந்த டேட் வாங்கினு வந்ட்டு ஆனா ஆட்ரு வராம போய்டும் அப்டியூ எடுத்துனுக்குது டைம்ல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துரு பிபோர் ராவே வந்துது பாச்சலு மீஷோல அந்த மாறி இஷயு வந்துனுக்குது
இப்ப ரொம்ப டிலே ஆகுது இல்லன்னா கேன்சல் ஆயிடுது அதனாலே நான் ஆன்லைன் பேமெண்ட் இப்ப எதுலுமே பண்றதே இல்லை வந்ததுக்கு அப்றம் அவங்ககிட்ட அப்டியே ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு ஸ்கேன் பண்ணிறோ நானு
ம்
அமேசான்ல எனக்கு பிரச்சன இல்ல மெம்பர்ஷிப் போட்டிருக்கேன் அதனால எனக்கு வந்து நான் இன்னிக்கு மார்னிங் ஆர்டர் பண்றோ அப்டின்னா ஒண்ணு அவைலபிள் வந்துட்டு பக்கத்துல இருக்குது அப்டின்னா இன்னைக்கு நைட்டே வந்துரும் இல்ல அப்டின்னா நாளைக் கி நைட்டுக்குள்ள எனக்கு வந்துறும்
எனக்கு எப்பயேமே எந்த இதுல ஆர்டர் போட்ட லெவன் பி எம் லெவன் பி எம்தான் சொல்லுவானுங்க பட் லெவன் பி எம் க்கு இது வரைக்கும் வந்ததே இல்ல இன்னைக்கூட ஒரு பாசல் வர வேண்டியதுக்கு உன்னமே வரல
நீ மெம்பர்ஷிப் வெச்சிருக்கியா
மெம்பர்ஷிப்லா வாங்குறதுக் காசுல்ல ஆர்டரு போடுறதே பெருசு இதுல மெம்பர்ஷிப் வேற
அப்ப நீதாண்டா இப்ப சொன்ன லெவன் பி எம் லெவன் பி எம்னு
அதுல காட்டுது டைமிங் அதுல அவ்ளோதா காமிக்குது லெவன் பி எம் க்கு அது ரிசிவ் ஆயிடுன்ட்டு
இப்ப நீக்கு ஆர்டர் போடுற அப்டின்னா டுடே லெவன் பி எம் அப்டின் போட்ருக்காங்களா டெலிவர்ட் அப்டின்னு
மூணு நாள் நாலு நாள் கழிச்சுதாங்கா வரு வர அன்னைக்கு இந்த டைமிங்க்கு வருன் சொல்லி போடுவானுங்க பட் டைமி்ங்க்கு வரதுல டேட்டுக்கு வரதுல்ல பார்சல் வந்து நைட் எட்டு
நா வந்து மெம்பர்ஷிப் வந்து போட்டு வச்சுருக்குற அமேசான்ல அதனால எனக்கு இன்னைக்கு நைட் ட்டு இல்லனா அடுத்த நாள் ஆஃப்டர்நூனுங்கு போது எனக்கு ரிசீவ் ஆய்டு
எனக்கு லேட்டாதா வரு எனக்கு மெம்பர்ஷிப்லா தேவையில்ல சீக்கிர வாங்கி நா என்ன பண்ண போற
நா லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்றவங்க இப்ப நா அங்க ஊருக்கே வரேனாலு இப்ப அமேசான்ல கெடைக்கலானா என்ன பண்ணிருவேனா பக்கத்துல எனக்கு இங்கஸ் இது ஜெப்டோ இன்ஸ்டா மார்ட்டு் பிளிங்க்ட் இது மாரிருக்கு அதுல போட்டோம்னா என்னக் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ஜாஸ்தி வரு ஆனா எனக்கு பத்ர கொண்டாந்து டெலிவரி பண்ணிடுவா அதுல ப்ராடக்ட் இல்ல அப்டின்னா இந்த அமேசான்ல போடுவ நானு
இன்ஸ்டா மார்ட்ல எப்பயுமே பத்து நிமிஷத்துல எத்துன் வந்து டெலிவரி பண்ணிருவா
அதுதாண்டா ஆனா அதுல சிலப் ப்ராடக்ட்லா இப்ப என்ன ஆதுன்னா இப்ப அந்த அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வந்து வாங்குறக்கு பதிலா அ இதுல இப்ப வாங்குறாங்க நெறய பேர் இப்ப இந்த பத்து நிமிஷத்துலயே வந்துர் இல்ல ப மேக்சிமம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்துருது அப்டின்னு என்னாப் பண்றாங்க ப்ராடக்ட் எல்லா இதுல வாங்க வாங்க என்னானா ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன் வந்துருது
ஆமா சில டைம் அப்டிதா ஆவுது
அதனாலதா அதுல இல்ல அப்டிங்கற பட்சத்துக்கு அமேசான்ல போட்டது ஃப்ளிப் கார்ட்ல போட்டாலு எனக்கு கொஞ்சோ டேட் வந்து நாலு நாள் அஞ்சு நாள்னு காட்டுது அதனாலதா அமேசான்ல போட்டு உட்டுர்ற
வேணுனா அதுலயு மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க சீக்கிர வரு நாலு நாள் எப்பயு போல நாலு நாள் அஞ்சு நாள் தா காமிக்கு
நா ஒரே நாள்ல ஒ ஒரு நாள் இல்லனா ரெண்டு நாள்ல வாங்கி பழகி பழகி இப்ப நாலு நாள்லா அஞ்சு நாளா டின் யோசிக்க வேண்டியதாருக்கு
காசு கட்டுனா சீக்கர வரு
போது ஒரு இதுல மெம்பர்ஷிப் எடுத்தா போது அதுவு இல்லாம இப்ப அமேசான்ல வந்துட்டு இந்த பேலேட்டர் ஆப்ஷன் வேற வெச்சு தா இன்னைக்கு போட்டு உட்ருக்க டெலிவரி
ம் பேலேட்டர்னா எப்டி வாங்கிட்டு நாலு நாள் காசு குடுப்பீங்ளா
நாளைக்கில்ல இப்ப வாங்குறோனா அதுல இருந்து கணக்கு பண்ணி முப்பது நாள் கழிச்
முப்பது நாள் கழிச்சா அதே ரேட்தா அப்பயு
அதே ரேட்டு தான்டா நம்ம எப்பிடி இந்த கிரெடிட் கார்டு அல இ எம் ஐ அப்டிங்குற ஆப்ஷன்ல வாங்றோ
சும்மா ஒண்ணூ நுப்பது நாள் கழிச்சு காசு தாங்கன்னு சொல்ல மாட்டானுங்க ஓகேவா அதனாலதா கேக்கறே அது எக்ஸ்ட்ரா ஏதாவது பிடிப்பானுங்களா என்ன்னு தா கேக்கறே
இல்ல இல்ல அதே அமௌன்ட் தா
ம் அவ்ளோ நல்லவனுங்களா அமேசானு
ஓ நா ஒரே ஒரு ப்ராடக்ட் வாங்கி பாத்தே அதே அமௌண்ட தா போட்டுருந்தா சரி அப்டின் ட்டு போட்டுட்டு அடுத்த மாசம் ஒரு டேட் குடுத்துருந்தா அந்த டேட்குள்ள பே பண்ணோ அந்த டேட்டுக்குள்ள எப்ப வேணாலு நம்மளுக்கு வந்து பே பண்ணிக்கலா பே ஆன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வெச்சிருக்கறா
ஓ எப்ப வேணாலு பே பண்ணிக்கலா அந்த டேட்டுக்குள்ள
அந்த டேட்டுக்குள்ள எப்ப வேணாலு பே பண்ணிக்கலா
ம் உங்ளுக்கு தாங்க இப்டியாப்பட் ஆ இதெல்லா தெரியுது எப்டில்லாங்க்கூது இப்பெல்லா வாங்கிலான்ட்டு
டேய் பண்ணம் போது நெறய ஆப் ஷன்ஸ் வருது பே ஆன்லைனா கார்டா அப்டின் வருது அதுக் கீழ பே லேட் டர்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கூ அந்த பேலேட்டருக்கு அப்புறொ இந்த ஆப்ஷன் இருந் தது பே லேட்டர்லயூ வந்துட்டு மூனு மந்த்தா டிவைட் பண்ணி பண்ற மாரி இருந்துச்சு இன்னொன்னு வந்து பே லேட்டர் ஆப்ஷன் வந்து இருந்தது சேரி இதுல போட்டுதா பாப்போமோ நம்மள்ட்ட அப்போதைக்கி காஸ் இல்லியே என்ன பண்றத்து அப்டின்ட்டு போட்டே போட்டா அது நெக்ஸ்ட் மந்த் வந்து பே பண்ற மாரி இருந்துச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் மந்த்குள்ள காசு வந்து அதுக்குள்ள ரெடிப் பண்ணிக்கலா அப்டின்ட்டு ட்ரையலுக்காக போட்ருந்தே
ஓ சேரிங்க இப்ப வந்து குடுத்துட்டு அவே பாட்டுக்கு போயிடுவா கம்முன்னு எதுவூ காசுல்லா கேக்க மாட்டானுக அப்டியே போயிடுவானுங்க அவ்ள்தா ம் ஓ
எப்படியூ அவனுக்கு அதுல வந்து தெரிஞ்சிருக்கூ நம்ம எதுல வந்து வாங்கறோ அப்டிங்கறது அத் துல மென்ஷன் ஆயிதா வரூ அதனால நம்மளுக்கு எதுவூ கேட்க மாட்டாங்க
அவே பாப்பான் காசு இல்லாம எதுக்குடா ஆர்டரு போடுறாய்ங்க அப்டினு அவே பாப்பா
ம் பாக்கறா டேய் அப்டி ஒரு ஆப்ஷன் இருந்தா வாங்கறதா இப்ப வாங்கறதில்லையா இ எம் ஐல வந்துட்டு எதுவுமே வாங்குறதில்லயா நம்ம
வாங்கறாங்க மாம்
ஆ
ம்
அதுல மட்டூ இல்ல இப்ப மீஷோலுயூ இருக்குது நா மீஷோலயும் பாத் ஆனா அது எனக்கு அதுல வந்துட்டு போடறதுக்கு விருப்பேல்ல இதுல வந்துட்டு என்னென்ன கேக்குறாங்கன்னா அந்த பே லேட்டர் ஆப்ஷன்ல அ நம்மளோட பேர் கேக்குறாங்க ஆதார் கார்டு கேக்குறாங்க அதுக்கப்புறொ வந்து நம்ம எவ்வளோ மந்த் சேல்ரி வாங் அப்டின்னு கேக்குறாங்க அந்த மந்த் சேல்ரியைப் பொறுத்துதா நம்முளுக்கு வந்து அமௌண்ட் இவ்ளோ அப்டின்னு ஒதுக்கி குடுத்துருவங்க இதுக்குள்ள நம்ம எவ்வளோ வேணாலூ வாங்கிலா
இந்த மந்த்குல இந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த அமௌண்ட்டுக்குள்ள ம் ஓகே நீங்க தா வேலைக்கே போகல்லியே நீங்க எப்டி இது பண்ணீங்க
ஏண்டா அதுக்குன்னு காசு கையில வைக்காமையாடா இருப்பே எங்க வீட்ல இருந்து கொடுக்க மாட்டாங்ளா இல்ல உங்க மாமா தா எனக்கு கொடுக்க மாட்டாரா அதனால எதா எப்படியாச்சும் சேர்த்தி காச கட்டிருவோ அவ்ளோ ரெண்டாயிரோ மூணாயிரோ ரூவாய்கெல்லா வந்து வாங்க மாட்டே எப்டி இருந்தாலூ தௌசண்ட குள்ள தா வாங்குவே நா ன்னோ
சேரிங்க சேரிங்க வாங்கங்க உங்கள யாரு வேணாம்னு சொன்னது
ம்
சேரிங்க
சேரிடா நானும் வந்துட்டு சைலன்ட்ல போட்டு மறந்துருவே அதனால அப்டியே கான்சியஸா நா வந்துட்டு டெலிவரி எப்ப வரு அப்டின்னு பாக்குறே.
ஓகேங்க நீங்க போய் பாருங்க பைங்க
பாய்டா